ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்கா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இங்க பசங்கள எல்லா தூங்க வெக்க போறே
தூங்க வெக்க போரீங்களா டைம் ஆய்ட்டா
ஆமா கால்ல ஸ்கூலுக்கு கெலம்புனு இல்ல
ஓக்கே ஓக்கே தூங்க போற நேர்த்துல கால் பண்ணிட்டனோ
ஏ இல்ல இல்ல அப்பதன நீங்களு ஃப்ரீயா இருக்கீங்க அதனால ஒன்னு பிரச்சன இல்ல உ உ
இப்பதானே நானே வந்தே
அப்படியா
ம் ஒது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் இருக்கு
ம் ம் ம்
ம் ஆமா இந்த டைமிங்க்கு தாங்க்கா எப்போத்மே வருவே
அப்டியா ஆ ஆ மார்னிங் எப்ப போவீங்க
மார்னிங் வந்து இது செவன்
ஏழு மணிக்குலா போய்டுவீங்களா
ஆ ஏழு மணிக்குலா பஸ்ஸு அங்க ஒம்போது மணிக்கு ஸ்டாட்
சேரி சேரி
கொஞ்ச லாங்கா கொஞ்சோ தூரமா போணு ட்ராவலே ஒரு ரெண்டு மண்நேரோ கிட்ட இருக்கு எனக்கு
ரொம்ப கஷ்டந்தா என்ன பண்றது அம்மா அப்பா நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்கக்கா அங்க
ஆ நல்லா இருக்காங்கம்மா என்ன சாப்பாடு மதியோ என்ன சாப் பாடு நைட்டு என்ன சாப்பாடு
மதியோங்க்கா மதியோ என்ன எடுத்துட்டு போனே எனக்கே மறந்துட் டுக்கா ம் ம் உண்மையாவே மாறந்துட்ட இதுக்கா தயிர் சாதோ எடுத்துட்டு போன ஆபீஸ்க்கு
அதா ம் ம்
ம் தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை
ஃப்ரை ஓகே ஓகே நாங்க வெஜிடபிள் ரைஸ்
அ
காலிஃப்ளவர் ஃப்ரை ஆ பொறிச்சு எடுத்துட்டு போனோ
ஓகே ஓகே காலைலயே செஞ்சாச்சு இப்போ
இப்போ புளி கொழம்பு வச்சோ கீர பொரியல் பண்ணுவாங்கல்ல அது
ஆ
நைட்ல தா நல்ல சாப்பாடு சாப்பிட முடியிது
நைட்ல வந்து ஈவினிங் சமைக்கிறது
ஆமா நாளைக்கு என்ன செய்றதுன் தெரிய்ல எதாது ஒரு ஐடியா குடுங்களே நாளைக்கு என்ன எடுத்துட்டு போவோ
உங்களுக்கு என்னக்கா புடிக்கு
எனக்கு அப்டிலா இல்ல என்ன செய்றமோ அத சாப்ட்டு வளந்ததோ நாங்கல்லா
ஆ காலைலே வந்து இது கொழம்பு பொரியல்லா செய்றதுக்கு லேட்டாகு எதாச்சு வெரைட்டி ரைஸ் மாரி செஞ்சு எடுத்துட் போலா
ஆமா நாளைக் புதன் கெழமயா
ம் பாஸ்டிங்கா என்ன பாஸ்டிங் நாளா
அதல்ல விட்டுட்டே இருந்தே
அ அ
ஆ இப்ப இருக்க முடில எல்லா பாஸ்ட்டு இருந்தே என்ன ஒண்ணு எடுக்கல னா ஏகாதசி விரதந்தா எடுக்கல
அ
மத்த எல்லா விரதமு எடுத்துட்டே அலுத்து போய்ட்டே
ம்
முடிய மாட்டேங்குது இப்பெல்லா மயக்கமா வருது படப்படனு வருது பாஸ்டிங் இருந் ஆனா நல்லதுங்றாங்க
ம்
ஆனா இப்ப இருக்க முடியல ஒரு மாரி ஆய்டுது எனக் லோ ப்ரஷர் வேற இருக்கா அது செட் ஆவாதுன் சொல் தெஸ் எல்லாத்யு வுட்டாச்சி
ம்
பத்தாது வேலைக்கு போறதுனால சாப்டாம இருந்தோம்னா அங்க இருக்க முடியுமா நம்ளால
ஆமா
அதனால சாப்புறது இப்பெல்லா பெளர்ணமி வேரதோ உம் கல்யாண்த்து முன்னாடி எல்லா அவ்ளோ வேரதோ இருப்ப கல்யாணத்துக்கு அப்புறமு எடுத்த
ம்
ஆனா அதா முடில ரெண்டு கொழந்த ஆனதுக்கு அப்பறோ உடல் நிலை வயதானத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது
காக எதுவு செட் ஆகல உடம்பு
ஆமா ஹேர் டிப்ஸ் எதாது தெரியுமா உங்களுக்கு முடி எல்லா வேற நெறச்சி போய்ட்டு அக்காவுக்கு என்ன பண் அதா என்னன் தெர்ல எனக்கு அதே கவலையா இருக்கு
எனக் ஹேர் டிப்ஸ்லா தெரில ஆனா வந்து நா கொஞ்ச நாளா ரீசென்டா வந்து வீட்லயே தேங்காண்ண டெடி பண்ணி அதுதாங்க யூஸ் பண்ணிட்ருக்க
நல்லா இருக்கா கொட்டாம இருக்கா
கொட்டுதுதா ஓரளவுக்கு கொட்டுது ரொம்ப கொட்டிட்டு இருந்துச்சி வந்து ஒய்ட்ஹேர்ல்லா நெறைய இருக்கும் மின்னாடி இப்ப கொஞ்ச அதெல்லாம் ரெடிஸ் ஆயிருக்கு உம்
உம் ஒய்ட் ஹேர் மறஞ்சா ஓகே தா எனக்கு
எனக்கு வந்து எடேல தலேல பொடுகு மாரி வந்துடுச் சா அதுக்கு டாக்டர்ட காம்ச்சோ
ம் ம்
அவங்க எதோ லோஷன் மாரி குடுத் தாங்க அது தலேல போட்டவோன்னே ஒயிட்ஹேர் ஆய்டுச்சி கொஞ்சோ நெறையவே ஆ ஒய்ட் ஒய்ட் ஹேர் வந்துடுச்சி எ முடி மேல மட்டும் தா கருப் பர்ப்பும் உள்ள ஓபன் பண்ணீங்கன்
அய்ஐய்யோ
பத்து முடி ஒரு ஒரு முடிவு ஒரு முடிவு கருப்பாந்தா பத்து முடிகளையு அதுக்கு அப்டி ஆய்ட்டு
எனக்கு இப்ப அப்டிதா இருக் கு நா வந்து மாடல் சடயெல்லா பிண்ணிப்ப தல குளிச்சா மாடல் சடையெல்லா பிண்ணிப்போ இப்ப பிண்ணிட்டு வெள்ல போறோ ஒரே வெள்ள வெள்ளயா இருக்கு ஏ அட கடவுளே இது எப்பயில்லந்துன் நெனச்சிட்டு மறுபடியும் வந்து கலச் நார்மலா கிளிப்பு போட்டு குத்திட்டு நா பாட்டல போயிட்டே ஹே கவனிக்கவே இல்லையே நம்ம ஹேர அப்படின்னு யோச்சு எனக்கு நெறைய இருக்கும் அடர்
ஆமா மின்னாடி நானு வாக்கு எடுத்தேன்னா அக்கா எனக்கு ஒய்ட் ஹேரல்லாம் தெரியும் அதனாலே தல குளிச்சா வந்து வாகு எடுக்க மாட்டேன் வாகு எடுக்காமலே சும்மாவே சிவிர்தது
ஆ அந்த மேதிரிதான் இருந்துச்சு என்னன்னா கொட்ட செய்து செரி கொட்டிட்டு போட்டுன்னு வுட்டாச்சு அதுக்கப்பறம் பாத்தா நரச்சு போய் கெடக்கு அட கடவுளே இத எப்டி செரி பண்றதுன் தெர்லையே எதோ இந்த சொன்னாங்க ஒரு ஒரு மிஸ்ஸு சொன்னாங்க அது அவுரி பொடி அந்த டீ டிகாஷன் மருதாணி
டை டை டை ஹோம்மேட் டைக்காதுலயே அ அதா அவுரிப்பொடி டீ டி
இல்ல அது யூஸ் பண்லாமா ஒன்னு பிரச்சன இல்லையா
ஏ நானு யூஸ் பண்ணி பாத்துருக்கக்கா மின்னாடி
ம் செட்டா வர்க் ஆவுதா ரிசல்ட் கெடைக்குதா
ரிசல்னா தொடர்ந்து கண்டினியூவா யூஸ் பண்ல ஒரு ஒன் டைம் ரெண்டு டைம்தா யூஸ் பண்ணின எனக்கு வந்து அது செய்யறதுக்கு நேர இல்லன் வெச்சுக்களே மொத நாள் நைட்டே எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி வெச்சிர்ணுமா
ஆ
மறுநாள் காலைல நல்லா கரு கருனு டை மாரி ஆயிடுதுக்கா அத எடுத்து நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மண் நேர கழி ச்சி குளிச்சுர்னுமா முடி கருப்பா போயிடுமா
அது எத்தன டைம் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்லாமா இல்ல என்னான் தெர்ல
அது என்னன் தெர்லக்கா மன்த்லி டூ டைம்ஸ் போல அப்பதா நிக்கும் போல அது டக்குனு கலர் புடிக்க மாட்டதுக்கா நம்ம ரெகுலரா அத மந்த்லி டூ டைம்ஸ் அதே மாரி யூஸ் பண்ணிட்டு இருந்தம்னா பிடிக்கு
ம் ம் எனக்கு நேச்சுரலா இருந்ததுதா இப்படி ஆயிடுச்சு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்தா டிப் ரசனா இருக்கு எனக்கு
இது வந்து நேச்சுரல் டை மாதிரி ஹேர் டை வந்து ஆ அ தா அதா அதுதா டைம் இல்ல நா ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட ட்ரை பண்ணன்னு வெச்சுக்கோளே அது க்கப்பற டைம் இல்ல சலுப்பா இருந்துச்சு நானு உட்டுட்ட
ம் ம் ம் அப்பல்லா எனக்கு ஓகேவா இருந்துச்சு இப்பதா என்னமோ தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆனோன அது அது வேலைய காமிக்க ஆரம் ச்செர்ல ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கம் போல இருக்கு எனக்கே தெரியல
என்னதுக்கா
ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கம் போல இருக்கு எனக்கே தெரியலங்ற
ஆமாமா ஆ நா இந்த கம்பெனிக்கு போயி இவ்வள ஸ்ட்ரெஸ்ஸாயு எ முடி கொஞ்சமாச்சு அந்திது இதா க்குனா இந்த எண்ணெ கொஞ்ச காச்சி தடவுறதா நெனைக்கிற நா
ஓ
ம் செம ஸ்ட்ரெஸ்ஸு ஆனா எ ஃபுல்லா ஒட்டாம ஏதோ ஓரளவுக்கு மெயின்டென் பண்ணுதுன்னு வெச்சுக்களே
அது கருவேப்பில பொடி சாப்பட்லானா சாப்ட்டுட்ருக்கோ
அ அ
நாங்க ஃபேமிலியே சாப்ட்டுட்ருக்கோ வெறு கருவேப்பில
வெறும் பொடியவா
ம் கருவேப்பிலய வாங்கிட்டு வந்து ஒரு பத்து ரூவாய்க்கு கேட்டம்னா குடுப்பாங்க அத வாங்கிட் டு வந்து நல்லா கழுவிட்டு பூச்சி இல்லாம வெயில்ல நல்லா காய வச்சிறணு நல்லா மொரு மொருணு ஆனதுக்கப்பறோ மிக்சியில போட்டு நல்லா அடிச்சணு பவுட்ரு ஆயிடு அதே வந்து நா பவுட்ராக்கி வச்சுருக்கே வச்சுட்டு டெய்லியு காலைவலே பல்ல வெளக்கிட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி உருண்ட புடிச்சி ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டையா சாப்பிடுங்கன்னு குடு ஆமா அது முடி வளந்தாலு செரி இல்ல வேற எந்த நல்லது நடந்தாலு செரி சாப்புடுங்கன்னு சொல்லி குடுத்துவுட்றது அது முடிவுலனாலு ரத்த சுத்த சுத்தப்படுத்து
ஆமா ஆமாக்கா
அதனால நானு செரிப்போ சாப்டுங்க ஏதோ ஒண்ணு ஹெல்தி டிப்ஸ்ஸு
ஆமா நானு வந்து கரோப்புல்லா சாப்பாடுல இருந்தா எல்லாத்தையுமே சேத்து சாப்ட்டுப்போ செல இப்ப எல்லா பொறிக்கி வைப்பாங்கல்ல
ஆமா சின்ன வயசுலே சாப்ட்ட வரைக்கு நல்லா இருந்தோ இப்போதா இன்னு சரி செட்டாவ மாட்டிங்குது
எனக்கு முடி நீட்டா இருக் இருக்கணுனு ஆசதா ஆனா வளர மாட்டேதே ஓரளவு ஓரளவுக்கு அப்றோ வளர மாட் நார்மாலா இருப்போ
வப்பில போடியோ இல்ல கருவேப்புல அது என்னன்னா வேற் த அம்மியில அரச்சி அந்த உருண்ட புடிச்சி சாப்பட சொல்றாங்க அந்த குளிர்ச்சியு சேந்து உங்களுக்கு நல்லா குடைக்க அப்பிடின்னு சொல்லி சொல்றாங்க ஆ அதனால வந்து நீங்க அது மாரி சாப்புடுங்கே அப்பிடி இல்லன்னா தயிர்ல கலந்து அந்த உருண்டையை சாப் போடா சொல்றாங் அது ஒன் இயர் ஆகுமானா அது ரிசல்ட் வரது
ஓ
அதுவேணா ட்ரை பண்ணேங்கே ம் ஆனா கருவேப்பில்ல மஸ்டு ஆ அலுப்பாக்காம செஞ்சணு நம்ப
ஆமாக்கா காலைலே எங்க டைமே கெடக்க மாட்டதுக்கா
அதா சண்டே அப்போ செஞ்சு வெச்சுக்க வேண்டியதா
ம் இன்னை கால்ல அப்பிடிதா கொஞ்சோ லேட் ஆயிட்டு எந்திரக்க
ஆ ஆ அ அச்சா ம் ம் ம்
போனா அங்க நா
அய்யய்யோ ம் ம்
திருப்பி இன்னொரு பஸ்ஸுக்காக ஒரு ஒரு மணி நேரம் போல வெயிட் பண்ணி
ம் ம்
மூணு நாலு பஸ்ஸு காலெல்லா மாறி ஒரே அலச்சலா போயிட்
ம் ம் பஸ் விட்டாச்சுன்னா சிரமமா இருக்குல்ல
ம் ம் எங்க ஊர்ல ஏழு மணிக்கி ஒரு பஸ் வரு கா அதுல ஏற் என்னதா எனக்கு கரெக்டா வருமோ அத விட்டுட்டோன்னா அங்க ஏச்
ம் ம் ம் ம் கஸ்டோதான் ஏழு மணிக்கே போனுனா நீங்க நைட்டு சீக்கிரமா தூங்கணும் கால்ல எழுந்திரிக்கணும் இல
ஆமா அவரதேன் இத்தன மணி இல்ல மையம் ஆயிருச்சு சீக்கிரம் தூங்குறது
ஆமா
நா எப்டியும் படுக்க பதினொன்ற ஆய் ஆயிடோம்
ஆ கால எத்தன மணிக்கு ஏந்திருப்பிங்க
காலைல ஆறு மணிக்கு எந்திருப்பன்
ஏஞ்சி குளிச்சிட்டு சாப்டுட்டு கெளம்பிடுவீங்களா சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவீங்களா
பழைய ஆ ஆ அப்போல்லாம் அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க நா அங்க போய்யி கேன்டீன்ல சாப்டு ட்டு கால டிபண் மட்டும் சாப்டுட்டு போயிடுவன்
ம் ம் ம் ம் கால சாப்பாடு எடுத்துட்டு போவீங்களா சேர்‌ செரி செரி செரி
ரெண்டுமே அம்மா ரெடி பண்ணி வெச்சடுவாங்க ஆ ஆமா என்ன பண்றது நமக்கு டைம் இருக்க மாட்டுது
அதுக்கு முன்னாடி அவங்க எந்தரிக்கனு அஞ்சுமணிக்குலா
ஆமா
வயசான காலத்துல என்ன பண்ண
என்ன பண்றது அப்பறோம்
என்ன பண்ணுறதுதான் வேலைக்கு போணும்ல
ஆமா
ம்ம்
ட்ரெஸ்ச கூட வாஷ் பண்ண மாட்டன் எல்லாத்தையும் அப்டியே போட்டுட்டு தான் போறது
ஒரு பொண்ணுல்ல
ஆ தப்பிச்சிங்க அதனால ரெண்டு பொண்ணா ரெண்டு பொண்டு பொண்ணு மூணு பொன்னுதா சண்ட வரும்
சண்ட வெப்பாங்க அவுங்கலுக்கு தோச்சி போடுற இவுங்களுக்கு
சேர்ந்துகிட்டு வேல வாங்குவீங்க அவங்கள